அலோ வணக் கம்
தலைப்புக்கு போலாமா தலைப்பு பாத்திங்கன்னா வந்து வீட்லிருந்து வேலை செய்வது வ ற்றும் அலுவலகம் சென்று வேலை செய்வது இது இது இரண்டில் உள்ள வித்யாசத்த தா நம்ப இப்ப பாக்க போறோம் நீங்க இத பத்தி எதாது நெனைக்கிறிங்ளா பேச
செரி செரி சோ அது வீட்டிலிர்ந்து வேலை செய்வது அலுவலம் சென் வேல செய்வது இரண்டுக்கு என்னா வித்தியாசன் பாக்கம்போது பாத்திங்னா வீட்லந்து வேல செய்றோம் அப்டிங்கோ போது நம்மளுக்கு எல்லாமே டைமுக் அதாவது நேரத்துக்கு எல்லா கெடைக்குது உணவா இருக்கட்டு தேநீரா இருக்கட்டும் எல்லாமே ஓய்வா இருக்கட்டும் எல்லாமே வீட்ல நம்ம போயிட்டு வர நேரங்கள் செலவுகள் எல்லா கம்மி வீட்லர்ந்து பண்ணும் போது ஆனா மன நிம்மதியா பண்றோ வீட்லருந்து வேல செய்யுபோது ஆனா நம்ம அலுவலுகம் சென்று பண்ணோம் போது பாத்திங்னா அங்க போனா ச் போயிட்டு வர அந்த ஒரு போக்குவரத்து நெரிசலா இருக்கட்டும் அந்த வந்து எப்டி சொல்றது அந்த மாசுபாடா இருக்கட்டும் காற்று மாசுபாடா இருக்கட்டும் அங்க போயி அங்க குடுக்குற அந்த ஒரு மன உளச்சலா இருக்கட்டும் ச் அதலா பாத்தின்னா ஒரு மாதிரி மனுச அ ஒரு மனிதன வந்து ஒரு மாதிரி ஆக ஆ இது பண்ணி வச்சிடுது சொல்ல போனா ச் நம்ம அந்த மூளய வந்து சிந்திக்காத மாரியே ஆக்கிடுது அந்த ஒரு கோவத்துலயே இருக்காங்க வச்க்கோங்களே அந்த சுற்றுசூழல் வந்து அவ்ங்கள அப்டி மாத்திடுது வீட்லருந்து வேல செஞ்சம்னா அந்த ஒரு எதுமே இருக்காது நம்மக்கு நாம்ப எப்ப வேனா பண்ணிக்லாம் நம்ப கொஞ்சோ நல்லா ஒரு நிம்மதியா பண்லா எல்லாமே ச் நமக்கு ஏத்த மாறி சுற்றுசூழல் அமச்சுக்லாம்ன் வெச்சுக்கோங்ளே வீட்லருந்து பண்ணம் போது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரக்ட்டு தா வீட்லருந்து பண்றப்ப வந்து நம் நம்ப நம்ளுக்கு ஏத்த மாறி நம்ப சூழல்க்கு ஏத்த மாறி வந்து வேல பாத் துக்லாம் காலேல எழுந்தோமா நம் இப்ப கணவர்கள்க்கு இல்ல மனைவிக்கோ வந்து அன்றாட பணிய வந்து அவுங்ளோட பகர்ந்துக் கொல்றது கொழந்தைகளுக்கு வந்து தேவயானத செய்யறது இதெல்லாம் வந்து ஆ மெதுவா செஞ்சிக்லாம் நம்ப வந்து பணிக்கு வந்து வெளில அலுவலகம் கெளம்புறோ அப்டின்ற மாறி இல்லாம வீட்ல தான ஒம்போது மணி பத்து மணிக்கு தான வா வேல பாக்க போறோ மெதுவா எல்லாத்யும் முடிச்சிட்டு நம்ப அறக்க பறக்க வேல பாக்காம மத்தியானோ சமயல் வந்து ஆ கொஞ்சோ இடைவெளில நம்ப பண்ணிக்லாம் அப்டின்ற மாறி பண்ணிட்டு நம்ப வந்து வீட்லருந்து வேல செஞ்சிக்றது வந்து மிகவும் சுலபமா இருக்கும் அதே மாரி நேரமு சேமிப்பு அதிகமா நேர சேமிப்பு வந்து அந்த டைம்ல வந் அதிகமா தெரியு நீங்க சொன்ன மாறிதா போக்குவரத்து நெரிசல் அது வந்து அதிகமாவே இருக்கு போக்குவரத்து பாத்திங்கன்னா போக்குவரத்துல வந்து நெரிசல் மட்டு இல்ல கூடவே பாத்திங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து அந்த வேலைக்கு போனோன்னா காலேல அந்த வேலைக்கு வர ஒரு மாதிரி வந்து நம்ளுக்கு வந்து ஒரு மாறி மன உளச்சலாவே இருக்கு அந்த உளச்சலோட வேலைக்கு போனா அங்க போனா இருக்குறவனுங்க வந்து நம்ள வந்து சில விஷயங்கள் பண்லன் சொல்லி அ நம்பள திட்றது இத மாறி நெறய இது பண்றப்ப நம்ளுக்கு வந்து நெறய வந்து மன உலைச்சல் அதிகமாகும் அந்த இதல்லா வந்து நம்ப இதுல தவுர்க்கலாம்ன்றது வந்து ஆ நா சொல்லுவே உங்க வீட்டுலருந்து வேலை செய்யறது வந்து மிகவும் அருமையான விஷயம்னே சொல்லுவே
உம் உண்மதா அதாது அ அதுதா இன்னொன் என்னன்னா சோ அலுவலகம் போய் நம்ப பண்ணும் போது பாத்திங்ன்னா நமக்கு ஏதோ சந்தேகனா ஒடனுக்கோடனே நம்ப தீத்துக்க முடியுது பக்கத் துல இருக்க நம்ளோட நண்பர் சக நண்பராகருக்கட்டு அவங்குள் நம் நம்பல மாறிதா வேல செய்வாங்க நம்ளுக்கு ஏதோ ஒன்னு சந்தேகம் பெரிய சந்தேகம் நம்லால அத வந்து பண்ண முடில எதுலயு நம் தீர்க்க முடியாது அப்டிங்கும் போது ஒடனுக்கு ஒடனே நம்ப சந்தேகத் தீர்த்துக்குறோம் இதே வீட்லருந்து நம்ப பண்ணோம் போது பாத் திங்ன்னா அவ்ளோ சீக்ரோ பண்ண முடிய மாட்டிது நம்ப வந்து ஒருத்தருக் வந்து நம்ப தொலைபேசி வழியா க கா இது பண்ணி அவுங்ளுக் வந்து அத புரிய வச்சி நம்ப பண்றதுக்குள்ளே அதுல வந்து டைம் வந்து போய்டுது நெறயா வந்து நேரோ வந்து சே செலவாய்டுது அதுல நம்ம ப அங்க அலுவலோம் சென்றோன்னா இது ஒண்ணு இர்க்கு நமக்கு ஒரு நன்மைனா பாத்தினா இது சொல்லாம் அதே மாறி அதே மாறி ஒரு நாலு பேர் கூட நா சிரிச்சிப் பேசுற ஒரு சூழல் ஏற்படும் அலுவலகம் சென்றம்னா இந்த ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா நம்ப வீட்லேயே எவள் நேரோ தனியா ஒக்காந்து தா பண்ற மாறி இருக்கும் நம்ப வந்து நம்ப வேல செய்றோம்னா நம்ளுக் பக்கத்துல பின்னாடி எந்த ஒரு இறைச்சல் இல்லாம சத்தம் இல்லாம நம்ம அப்டிதா பண்ணுவோ அப்டியே எவ்ளோ நேரோ பண்ண முடியும் ஒரு நாள் இரண்டு நாட்கள்ங்போது பண்லாம் டெய்லியும் அப்டியேங்கு போது நமக்கே அந்த ஒரு சலுப்பு வெறுப்பு ஏற்பட்றும் அதே ஒர் ஒர் ஒரு வாரம் இங்க ஒரு வாரம் அலுவலம் அலுவலகம் சென்றம்னா அந்த ஒரு இது தெரியாது நமக்கு அந்த ஒரு
அழுப்பு தெரியாது ஆம்மா கண்டிப் நீங்க சொல்றது சரிதா ஆம்மா ஸ் நீங்க சொல்றது சரிதா என்னன்னா பாத்தீங்கன்னா ஆ பசங்களுக்கு வந்து வீட்ல இருந்து வீட்ல எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டோ இந்த ஒருஸ் ல்ல வந்து வீட்டுல இருந்து நீங்க வேல பாருங்க அப்டின் சொன்னீங்கன்னா அ இந்த மாரி பேச்சு துணைக்கு ஆளு இருக்க மாட்டாங்க ஒரு மாரி ஒரு ரூம் குள்ளயே உக்காந்து ஒரு மாரி வெறுப்படுச்ச மாரியே இருக்கு ஆனா பெண்களுக்கு அப்டி கிடையாது வேற வழி இல்ல அவுங்க வீட்டுல இருந்தாதா மத்த விஷியங்கள்ளா வந்து ஓடு அப்டின்ற ஓர் நெலம வந்து அவுங்குளுக்கு இருக்குறனால பெண்கள் வந்து வெளியில போய் சந்தோஷமா வேல பாக்கணுன் நெனச்சாலு வீட்ல இருந்து பண்ணா மத்தவுங்களுக்கல்லா வந்து ஒரு மலை மன நிம்மதியா இருக்கு திருப்தியா இருக்குன்றதுக்காகவே அவ வெளியில போகாம வீட்டுல இருந்து பண்ணணுன் வந்து எதிர்பாக்றது வந்து அ அதிகமா இருக்கு நீங்க இன்னொன்னு சொன்ன மாரி அந்த தொலைபேசியில வந்து அவுங்கள அழைச்சு அவுங்கள கூப்பிற அவுங்க வந்து அந்த டைம்ல அந்த நேரத்துல வந்து அவங்க ஆம் ஒரு சோ ஐ மீன் எந்த ஒரு இது இதுவுல்லாம அவுங்க ஃப்ரீயா இருக்குணு அவுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம இருக்கணு நம்ம நம்ம போன் பண்றப்ப அவுங்க எடுக்கணு இல்லன்னா வந்து நம்ளுக் உடனே வந்து ஒரு மாரி டென்ஷன் ஆயிரு இதுவே நம்ம வந்து அலுவுலகத்துல இருக்குறப்போ நம்ம நேரடியா போய் ஒடனக்கு ஒடனே வந்து ஒரு பிரச்சனைய வந்து தீர்த்துட்டு வந்துருலா இவுங்களுக்கு இவுங்க வீட்ல இருக் இந்த டைம்ல நம்ப கால் பண்ணோம்னா ஆ பிரச்சினைகள் அதிகம் நம்ம வந்து அந்த டைம்ல வந்து பா எந்த ஒரு விஷயமு கேக்க முடியாம நம்ளுக்கு நெறயா அதனால வந்து ஒரு பிரச்சினைகள் நெறயா அதுல வறதுக்கு வாய்ப்பு இருக்கு க்ளைண்ட்டு கிட்ட பேசுவாங்க பேசுறப்போ எதாது து ஒரு குட்டி குட்டி பிரச் ச்சனைகள் வரும் அந்த டைம்ல வந்து ஆ அந்த பாஸ்கிட்ட நம்ம பேசுறப்போ அவுங்க வந்து அலுவல அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அவுங்க இல்ல அப்டின்ற மாரி இருந்தா கொஞ்ச பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ நீங்க சொல்றது அதுவு கரெக்ட்டுதா
உம் கண்டிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங் சொல்லுங்க ம் அ ஓக்கே அத இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம் இப்ப வீட்லேருந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்ம செய்யிற வேலையிலோ தவறு ஏற்பட்டுருச்சு அப்டின்னா நம்ம வீட்டுல இருந்து நம்ம அத வந்து அங்க அலுவுலத்துலக்க தொடர்பு கொண்டு சொல்றம்னா நம்மோட மன நிலமை நம்மளோட சுட்டுவட்டுரம் எப்டி இருக்குன்னு தெரியாது அவுங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மு திட்டுவாங்க என்ன இப்டி பண்ற அப்டின் திட்டுவாங்க அதே நம்ம அலுவலத்துல போய் பண்றோம்னா நம்மளோட என்ன சுச் நம்மளோட இது எப்டி இருக்குன்னு அங்கியே அவுங் டேரக்டா பாக்குறாங்க நம்பள பாத்து புரிஞ்சுக்கும்போது அது அது தெரிஞ்சிரு அவுங்கலுக்கு சோ இதனால தா ஆயிருக்குன் சொல்லி தெரி்ஞ்சிரு வீட்லருந்து பண்ணும்போது தெரியாது நம்ளோட வந்து எப்டி இருக்கு நம்ளோட சுற்று இது எப்டி இருக்கு நம்ம எதனா அப்டி பண்ணு அப்டின் அவுங்களுக்கு தெரியாது அங்க அப்டிங்கும்போது நம்ளோட புரிஞ்சிக்கிட்டு நம்ம திட்றது அது வந்து கொஞ்ச கம்மியா இருக்கும் ஏ புரிஞ்சுக்குவாங்க நம்மள சோ இதனாலதா பண்ணிருக்காங்க போல அப்டின் புரிஞ்சுக்குவாங்க ஆனா வீட்டுல இருக்கும் போது அதால புரிஞ்சிக்க முடியாது அவுங்க அங்க இருக்க எதோ ஒரு கோவத்துல நம்ம புடிச்சி திட்டுறது சோ அது வந்து கொஞ்ச நமக்கு மனவேதனையா இருக்கும்ல அது ஒண்ணு இருக்கு
ஆம்மா கண்டிப்பா அதே மாரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி ஆண்கள் பெண்களுக்கு நெறையா வித்தியாசங்கள் இருக்கு என்னன்னா வந்து ஆண்கள் வந்து எப்டிவுமே வந்து வீட்ல நடக் வீட்டுல என்னதா பிரச்சன நடந்தாலு அங்க வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னா அத மறந்துட்டு அவுங்க வேலைய பாப்பாங்க அதே மாரி அலுவலகத் துல்ல எதாவுது பிரச்சன இருந்தாலு வீட்டுல வந்து அத வந்து காட்டிக்காம வீட்டு பிரச்சினையை மட்டும்தா பாப்பாங்களே தவிர அலுவலகத்து பிரச்சினைய வந்து வீட்டுக் கொண்டு வர மாட்டாங்க அனா பெண்களுக்கு அந்த மாரி கெடையாது வீட்டுல இருக்கிற பிரச்சினையு அலுவலகத்துல போய் நெனச்சுக்கிட்டு வா வேலையு பாத்துட்டு அதையும் பாக்கணு ஏன்னா அவுங்கதா முழு பொறுப்போட நடந்துக்குறவங்க அதே மாரி பாத்தீங்கின்னா வி வெளிய அலுவலகத்துல வந்து பெண்களுக்கு இல்லாத பிரச்சினைகளே கெடையாது தேவ் தேவையில்லாத பிரச்சினைகள் மன உளைச்சல் கள் அ வேற வேற பிரச்சினைகள் நெறயா இருக்கிறது அது பாத்தீங்கன்னா அது வந்து வெளியில வந்து சில விஷயங் ல சொல்றதுக்கு தயங்குவாங்க சொன்னா வீட்ல இருக்குறவங்க திருப்பியு நம்முள்ள வந்து வேலைக்கு அனுப்பாம விட்டுட்டா நம்ளுக்கு அந்த எடத்துல காசு இல்லாம போயிருமேன்ற ஒரு பயோ வந்து இருக்குறதால எல்லாத்தையுமே சகிச்சுட்டு போவாங்க அது வந்து அதுனால வந்து நா என்ன சொல்லுவேன்னா பெண்களுக்கு வந்து வீட்டுல இருந்து வேலை பாக்குறக் குறது வந்து ரொம்பவே நல்லது இப்ப கூட பாத்தீங்குன்னா எ எ எ பையன் இருக்குறனால என்னால வேலைக்கு போக முடியில நா எ எனக்கு வேலன்னு வந்து எதாவுது ஒன்னு கெடைக்குது அப்டின் யோசிக்கிறப்போ நா என்ன பாக்க என்ன நினைக்கிறே நா வேலைக்கு போயிட்டா இவன யார் பாத்துப்பா இவன் ஒரு ஸ்கூலுக்குன்னு உரு உருப்பிடியா போக ஆரம்பிச்சாதா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியு அப்டின்ற அளவுக்கு வந்து ஏன்னா வீட்ல வந்து அம்மாவும் வேலைக்கு போறாங்க அப் அப்பாக் ஒடம் முடியில இந்த மாரில்லா இருக்குறப்போ இதெல்லா வந்து கொஞ்ச பிரச்சினைகள் இருக்கிறது வந்து வீட்டுல இந்த மாரி இந்த மாரி வேலைகள் ஒர்க்குல அ வீட் வீட்ல இருந்து வேலை செய்யிற வேல வந்து கொஞ்சோ எங்குளுக் சுலபமா இருக்கு உங்ளுக்கு எப்டி இருக்கு
உண்மதா நீங்க சொல்லும்போது பெண்கள் அப்டிங்கும் போது நெறைய விதமான பிரச்சினைகள் வந்து நீங்க சொன்ன மாரி வேலை செய்யிற இடத்திலயே வந்து அவுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுல்லா இப்ப இருக் காலகட்டத்தில மாரி ச்சு அப்டிங்கும்போது பெண்களுக்கு அப்டிங்கும் போது ஓக்கே நீங்க சொன்னது கரெக்ட்டுதா அனா ஆண் ஆண்கள் அப்பிடிங்கும் போது இதெல்லா வந்து அவ அவங்குளுக்கு எப்டின்னா வெளி உலத்த நல்லா பாக்கணு சுத்தணும் அதாவுது அங்க ஒர்க்கிங் அதாவுது நம்ம வேல செய்யிற எடம் எப்டி இருக்கு அங்க ஒர் நாலு நண்பர்கள சேத்துக்கிட்டு வெளியில போறது அவுங்களோட நல்லா ஜாலியா பழகுறது அவுங்களோட அந்த ஒரு நண்பர்கள் அந்த ஒரு இது வேணு அப்டிங்கிறதுக்காக பசங்க இருக்காங்க மெயினா வந்து கல்யாண ஆனவுங்களும் சேரி கல்யாண ஆனவுங்களும் சேரி கல்யாணே ஆணவங்க பாத்திங்கன்னா வீட்ல இருந்து வேல செய்றாங்குன்னா அவுங் வீட்டுல வந்து மனைவி எதோ பிராபல்லம் அதா ஒரு பிரச்சின செய்றாங்க அந்த ஒரு பிரச்சன இந்த ஒரு வேல செய்யிற சன அவர் ரெண்டையும் போட்டு அவர் மண்டைய குழப்பி அவர் ஒரு மாதிரி ஆயிடுவாரு அதே அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தாருனா இந்த பிரச்சினை அங்க மறந்துரோம் வரும்போது கொஞ்சம் வந்து அந்த மன நிம்மதியோடு வருவாரு இங்க வீட்ல இருந்து வேலை செய்யும்போது இதிலியும் பிரச்சன வீட்லயும் பிரச்சன அப்படின்னும் போது அவர் வந்து அவரோட மன நிலைமை பாத்திங்க எப்டி இருக்கும் மார்னிங் டைம்ல இதுனா பாத்திங்கனா ஆண்களுக்கு வந்து பெண்களுங்கும்போது நீங்க சொன்னது கரெக்ட் இத நீங்க வீல இருந்து பண்ணலா ஓகே வெளியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதல்லாம் ஆனா ஆண்களுங்கும் போ அப்டி இருக்க முடியாது வெளியில போனாதா சம்பாதிக்க முடியும் வீட்டுல இருந்த சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு வெ வெளியூர் அதுவும் உள்ளூர்ல கிடையாது வெளியூர் போனதா இன்னமும் நல்லா
ஆமா வெளி வெளி மாநிலம் ஆமா வெளி மாநிலம் வெளி ஊர்லாம் வெளி மாநிலம் வெளி முக்கா பேர் போயிருப்பாங்க போல இருக்கு நாடு விட்டு நாடு போனாதா வந்து அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா அது எவ்ளோ கஷ்டம் ஆ பெண் அவங்க க குடும்பத்த விட்டுட்டு போறது அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனா நீங்க பேசுறது ரொம்பவே அருமையான தகவல் தா நம்ம அடுத்த தலைப்புல சந்திக்கலாம் செரிங்களா நன்றி ஆ நன்றி